ஹலோ வணக்கம் தோழி
வணக்கம் தோழி
நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கேன் தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கோ தோழி சாப்டாச்சா
சாப்டாச்சிங் தோழி நீங்க சாப்பிட்டீங்களா
ஆ சாப்டேன் தோழி
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தோழி
ஆ பாப்பாவோட வெளையாண்டுட்டு இருக்கே தோழி எது ஆ இப்ப நம்ம போன அழைப்புல வந்து பருத்திய பத்தி பேஸ்னோ இல்லையா
ஆமாங் ஆமா
ஆ அந்த நம்ம அத பத்தி பேஸ்லா ஆ பருத்தி பத் திங்க அப்டினாக்க பருத்தி போட்டு பதினஞ்சு நாளுக்கு அப்பறோ வந்து ஒரு தடவ தண்ணி வப்பாங்க அ உங்க பக்கம்லா பருத்திலா போடுவீங்களா தோழி
இல்ல இல்ல நா இந்த பக்கோ பருத்திலா இல்ல
ம்
ம் நெற்பயிரு கரும்பு அந்த மாரி கேரட் டு பீட்ரூட் அதுலா கூட அந்த அளவுக்கு இல்ல கேரட்லா கூட அந்த அளவுக்கு இல்ல மோஸ்ட்லி நெற்பயிர் கரும்பு வேர்க்கடல
ஆ
இந்த மாரிதா போடுறது
செறிங்க தோழி அது வந்து அ அது வந்து பதிஞ்சு நாளைக்கு அப்புறோ வந்து தண்ணி வைப்பாங்க அப்பறோ உரம் குடுத்துட்டு திரும்ப கொஞ்ச நாளுக்கு அப்பறோ என்ன பண்ணுவாங்க அப்டின்னாக்க அந்த செடியில வந்து கொஞ்சோ கா இந்த மாரி நம் பயிர்ல வந்து கலையெல்லா மண்டு இல்லையா ஆ அந்த மாதிரி இதுல வந்து கொஞ்சோ ஆ கொஞ்சோ வந்து பக்கத்துல வந்து பயிரு இது தேவையில்லாத கலைகள் எல்லா முளைச்சிருந்தது அப்டின்னாக்கா அதெல்லா கொத் தி விட்டுவாங்க
ம்
அப்பறோ கொஞ்சோ பாற கொஞ்ச நாள் கழிச்சு பாற அனைக்கிறேன்னு சொல்லிட்டு அவுங்க வந்து அத வந்து அந்த ஒவ்வொரு செடி க்கு யெடையில வந்து நல்லா அணைச்சு அ மண்ணு சேத்துவப்பாங்க ஆ
ம்
அப்பறோ பாரு ம்
மிளகா செடி போடுவாங்க அதுக்கு இந்த மாரிதா தன் தனியா இது பண்ணுபோது கள கொத்திட்டு அ மண்ணு சேத்து விடுவாங்க களக்கா கொடிக்கு கலக்கா செடிக்கா இருக்கட்டு மிளகா செடிக் கி இதுக்குலா மண்ணு அப்டிதா மண்ணு சேர்த்து அதுக்கப்பறமா தா மண்ணு சேர்த்து வித்து விட்டாதா நல்லா இதுவாகுன்னு சொல்லுவாங்க
ம் ம் ம் ஆ அந்த மாரிதா பருத்தியுமே வந்து இந்த மாரி மண்ணு எல்லா சேத்து விடுவாங்க
சேரிங்க
பருத்தி வந்து அடிக்கடி எடுப்பாங்க ஆ அப்டின்னா ஏன்னா அது வந்து அடிக்கடி வந்து வெடிச்சுடு அந்த காய் வந்து வெடிச்சு பஞ்சு வந்து வெளியில வந்து
ஆ வெடிச்சத அப்டியே விட்டா இ இது பறந்துடுங்களா
ஆமா பஞ்சு பறந்துடுல
ஆமா ஆமா
பறந்துடு அ அந்த அளவுக்கு வந்து அதுல வந்து ரொம்ப ரொம்ப நாள் வெடிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்டின்னா க்கா பஞ்சு பறந்துடு வெயிட்டே இருக்காது அதுல பருத்திய பொறுத்த அளவுக்கு வந்து வெயிட்டு கணக்குக்கு தா வந்து காசு வரு பருத்தி சாதார்ணாமவே பஞ்சு வந்து அவ்ளோ வெயிட் இருக்காதுல ஆமா அதா ஆ பஞ்சே நார்மலா வெயிட்டே இருக்காது அதையு வந்து ரொம்ப பறக்க விட்டுட்டோ அப்டின்னாக்கா சுத்தமாவே வெயிட் இருக்காது அது வந்து ரொம்ப எடுக்கணு ஒரு நாளைக் கு வந்து ஒருத்தங்க பாத்தீங்கன அப்டின்னாக்கா நாப்பது கிலோ அம்பது கிலோ அப்டி எடுத்தாதா அது வந்து அது அவ் அவ்ளோ கிலோ வந்து நாப்பது கிலோ அம்பது கிலோ வருது அப்டின்னாக்கா எவ்ளோ எடுப் பாங்கனு நீங்களே யோசிச்சு பாருங்களே
நாப்பது கிலோ எத் தன எத்தன மூட்டோ மூட்டோ கணக்கு பண்ணா கூட அவ்ளோ அந்த சீக்கத்துல வராது
ஆ ஆமா ஆ பருத்தியே அந்த அளவுக்கு வெயிட் இருக்காது இல்லையா
ஆ ஆமா மொதல அந்த அளவுக்கு நம்ப போ பருத் தி அந்த அளவுக்கு நாப்பது கிலோ அம்பது அளவு அம்பது கிலோ அளவுக்கு வர அளவுக்கு நம்ம மோதல்ல போ போட்ணு மொதல்ல
ஆமா
அது எத்தன பேர் வச்சி எப்டி வேல செய்றது
ம்
கொஞ்சோ கஷ்டோதா
ஆமா அது எடுக்குறது வந்து கொஞ்சோ கஷ் டோ அப்டின்னாலே ஆனா ரேட் வந்து இப்போ ஒரு கிலோ வந்து ஐம்பது ரூபா போவு எண்பது ரூபா போவு ஒரு சில நேரங்கள்ல நூறு ரூவா கூட போகு ஒரு கிலோ ஆ ஆனா வந்து அத எடுத் துத விண்கறது கஷ்டோ தா ஏன்னா ரொம்ப எடுக்கணு நெறையடு ஒரு நாள் ஃபுல்லா காலையில ஒர் ஆறு மணிக்கு போறாங்க அப்டின்னாக்கா மாங்கு மாங்குன்னு ஒழச் சாதா எடுத்தா தா வந்து அந்த சாந்தரோ ஒர் ஆறு மணிக்குள்ள வந்து அவ்ங்களால ஒரு நா தி கிலோ அப்டிங்கறத எடுக்க முடியு அதே வந்து நல்ல ஆ நல்லா அவுங்களுக்கு பழக்கோ இருக்கு இல்லையா எடுத் து எடுத்து அவுங்களால தா வந்து அவ்ளோ சேக்க முடியு இப்பலா நம்மல்லா புதுசா போனோம்னா ஒர் நாளைக்கி பத்து கிலோ கூட எடுக்க மாட்டே காலைல போனோனா சாந்தர வரையு மாங்கு மாங்குன்னு ஒழச்சா கூட ஆமா அந்த அளவுக்கு கூட நமக்கு வரவே வராது உம் அது பாத்தீங்க அப்டின்னா க எடுக்கிறோ இல்லையா அவுங்களுக்கு வந்து ஒரு கிலோக்கு வந்து பத்து ரூவா அப்டினு தா குடுப்பாங்க அந்த வயில்க் க்காரங்க
ஓ அப்டி ஆம்
து நாப்பது ரூவா அம்பது ரூவாய்க்கு அவுங்க தா போடுவாங்க கடையில குடுக்கும் போது அந்த சொந்தக்காரங்களுக்குதா அதா அந்த ரேட் வரு
ஆனா அத பறிக்கிறவங்களுக்கு பத்து ரூவா
ஆ பத்து ரூபா தா ஆமா
உம் அப்டி நாள் பூரா வேல செஞ்சா கூட கூட நு நூ நூறுபா கூட வராதே அவ்ங்களுக்கு
அ அந்த பத்து கிலோ அவ்ங்க எடுக்க தெரியாதவங்களுக்கு வராது ஆனா நல்லா எடுக்க தெரிஞ்சவங்க வந்து பருத்தில வந்து நல்லா சம்பாறிப்பாங்க ஆ அந்த வேலைக்கு போறோ அப்டின்னா கூட இன்னொருத்தவங்க வீட் டு வயலுக்கு வேலைக்கு போய் நம்ம சம்பள்த்துக்கு எடுக்றோ அப்டின்னா கூட அந்த அவ்ங்க எடுக் க்கிற கிலோ கணக்கு வந்து அதிகமா இருக்கு அப்டின்னாக்காப்ப நாப்பது கிலோ எடுத்துட்டாங்கன்னா ஒரு நாளைக்கு அவ்ங்களுக்கு சம்பளோ நானூ நூறூ வாய்ட் ச்சில்லையா
ஆமா ஆமா
நானூறுவா நானா ஐ அம்பது கிலோ எடுத்தாங்க அப்டின்னாக்கா ஐநூறுவா கிட்டத்தட்ட ஆயிட்டு இதே வந்து சாதாரணமா ஒரு நடவு உம் கல எடுக் குறாங்க அப்டின்னாக்கா வெறு எரநூற்பா எர்நூத்தம்பது ரூவா அந்த மாரிதா சம்பளோ குடுப்பாங்க
ஆனா எர்நூறூபா இருந்தா கூட நாங்க அதவா மத்தியானமே வந்துருவோங்க
மத்தயோ வந்துரு ஆ இங்க எல்லா மத்தியம்லா வர மாட்டாங்க
ஒர் நாள் ஃபுல்லா செஞ்சு நானூறு ஐநூறு
ஆம்மா ஒரு நாள் அப்டின்னாக கால்லைலே தூங்கி ஏந்துருச்சேனேயே போயிடுவாங்க டீ மட்டு சாப்ட்டுட்டு போய்டுவாங்க
சாப்பாட்ல்லா இப்ப அவுங்களே போடுவாங்களா
ஆ அவ்ங்களே வாங்கி குடுத்துருவாங்க கால்ல இப்ப ஆறு மணிக்கு எல்லா டீ மட்டு குடிச்சுட்டு போறாங்க அப்டின்னாக்கா அவுங்களுக்கு கால்ல இட் லி டீ வட மதியோ சாப்பாடு அதல்லா வாங்கி குடுத்துருவாங்க இருந்தாலு ஆனா அவ்ங்க வந்து அந்த களை எடுக் கிறது நடவ விட இந்த வேல வந்து அவுங்களுக்கு கஷ்டமா தா இருக்கு வேல வந்து ரொம்ப அதிகமாவே தா பாக்குற மார் இருக்கு அவுங்க ங்க அப்டின்னாக்கா பருத்தி வந்து ரொம்ப ஹீட்டு
ஓ
உ அது வந்து செ எல்லாருக்குமே ஒத்துக்குமா அப்டின்னு கேட்டா இல்ல ஆ சொல்லுங்
இன்னு இந்த வெயில் காலத்துல இன்னு ஹீட் அதிகமாகிதா
ஆமா வெய்யிலும் இந்த நேர்த்துல அதிகமா இருக்கு இல்லையா அதுல போய் ப த்தில நிக்கிறாங்க அப்டின்னாக்கா சில பேருக்கு வந்து ஒடம்ப்லா முடியாம போய்டு அ ச ஒரு நாலு நாள் வந்து தொடந்து எடுக்கறாங்க அப்டின்னாக்கா சில பேருக்கு ஒத் ஒத்துக்காதவங்களுக்கு பாத்தீங்க அப்டின்னா மூஞ்சுலா வீங்கிடுஅந் அந்த மாதிரில்லா ஆயிடு பாவமா இருக்கு
சேரிங்க சேரிங்க
உ அந்த மாதிரி வந்து பருத் தி வ பர்த்தி போடுவாங்க வேற பயிர்லா கூட எடு இருப்பாங்க இங்க வந்து விவசாயோ பாத்தீங்க அப்டின்னாக்கா இங்க ஓரளவுக்கு நல்லாதா போயிட்டு இருக்கு
உ இந்த பக்கோ பூந்தோட்டமா கூட வுக்குறாங்க உ பூந்தோட்டோ பூந்தோட்டோ எங் எங்க ஊர் சைடுல பூந்தோட்டம் ஆமா மல்லி முல்ல
அதெல்லா வயல்ல விளவிப்பீங்க ஆ
ஆமா ஆமா எல்லாரும விளைவிக்கிறது நா நாங்க எங்க காணில போடல அதுலா நம்ம கொஞ்சோ வேலை அதிகோ நம்ம தெனமு செய்யுணு நம்ம வீட்லயே நம்போ நம்பக் கொஞ்சோ செஞ்சாதா நமக்கு கொஞ்சமா காசு கையில கூட வரும் கூலியாள் வச்சு செஞ்சோமா அந்த அளவுக்கு நம்ம கட்டுபடி ஆகாது நம்ம இறங்கி செ செய்றதா இருக்கணு அந்த மாதிரி செஞ்சா நல்ல லாபம் தா பூவ்லா வந்து இப்ப காலையல நம்ம போய்ட்டு இது பண்ணி பத்து மணிக்கொல்லா கிள்ளிட்டு வந்துட்டாவே நம்மளுக்கு லாபோ தா ஆனா நம்மளால செய்ய முடியாதுருக்குனு நாங்க வைக்கிறது இல்ல பக்கத்துல இருக்குறோ நல்லா செய்றாங்க நல்ல வருமானமு வருது சாமந்திப்பூ சாமிக்கு வைக்கிறது பூ எல்லாமே
உ உ
நல்லா எங் இதுவா பாத்து போட்டா அவுங்களுக்கு வந்து அவுங்களே கூட வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க
ஆ அப்போ உங்க பக்கம் பூல்லா கொஞ்சோ ரேட்டு கம்மியா இருக்குமா
உ ஆ ரேட்டு கம்மியானு இல்ல அந்த அளவுக்கு தா
உ
முல்லையா இருக்கட்டு மல்லியா இருக்கட்டு எல்லாமே ரேட்டு நம்போ டேரக்ட்டா போயி அவுங்க கிட்டயே வாங்குனா கொஞ்சோ கம்மியா வரு
ஆ
ஆ அதா தான் பூச்செடி வச்சுங்கினு இருக்கவங்கட போய் வாங்குனா ஒரு பத்து ரூபா வா நம்மளுக்காக தெரிஞ்சவங்கன்னுகொஞ்சோ கம்மி கொடுப்பாங்க தவிர அவ்வளோதா தவிர வெளில ஏதும் போது எல்லாமே ரேட் அவ்வளோதா உ பாப்பா என்ன பண்றாங்க தோழி
பாப்பா விளாண்டுட்டு இருக்காங்க தோழி
உ தூங்க மாட்டாங்களா
ஆஹ
தூங்க மாட்டாங்களா
ஆ அவங்க தூங்கவே மாட்டாங்க தோழி மதியத்துல கால்லயே பாத்தீங்க அப்டின்னாக்கா ஒம்பது மணி கிட்டத்தட் டதா எந்திரிப்பாங்க அதுனால அவங்க தூங்குறதுக்கு இப்ப மதியோ சாப்பாடு சாப்ட்டு மூணு மணிக்கு ஒரு வேல படுத்து தூங்குனாதா உண்டு இல்லன்னா அதுவு கூட சில நேரங்கள்ல தூங்க மாட்டாங்க ஆ இப்ப மதியத்துல தூங்கல அப்டின்னாக்கா நைட்டு சீக்கிரோ தூங்கிடுவாங்க ஒரு வேள இப்பயே சாந்தரமா ஒரு மூணு மணிக்கி நாலு மணிக்கி படுத்து தூங்குனாங்க அப்டின்னாக்கா நைட்டு ப பத்தர மணி பதினொரு மணி ஆகு தோழி
ம் நமுக்கு ஆனா கொஞ்சோ கஷ் டமா இருக்கு நைட்டு ரஸ் லேட்டா தூங்குனா பசங்க
ஆமா
இப்ப பாப்பாக்கு வீட்ல இருக்கனால பிரச்சன இல்ல ஸ்கூல் போக ஆரம்பிச்சா கரெக்டா நேரத்துக்கு எழுந்துக்கணு
ஆமா இப்ப அதுனாலயேதா இப்ப நா வந்து ஸ்கூலுமே சேத்து அவுங்கள வந்து இப்ப ஸ்கூல் அனுப்பிடாம இருக்குறது காரணமே அதாயிட் கால்ல எந்திரிக்க மாட்டறாங்க
ஓ நம்பதா எப்டி கொஞ்சோ இது பண்ணி கஷ்டப்பட்டு எழுப்பிட்டா ஆனா கா கொழந்தைங்க கொஞ்ச நாள் பழக்கம் பண்ணட்டா போது அதுக்கப்பறோ அவங்களே மாறிடுவாங்க
ஆ
பெரிய பொண்ணு ஸ்கூல் போற வரைக்கு இப்ப கூட அது விட்டா தூங்குவா ஒன்பது மணி வரைக்கு கூட தூங்குவா விட்டா ஆனா அந்த ஏழு ஆனா ஒருத்தர் போய் அவளாண்டு இருந்து எழுப்பணு கூப்ட்டுக்குன்னே இருக்கணு எழுந்துருமா எழுந்துருமா டைமாச்சி எழுந்துருமா அப்டின்னு சொன்னாதா எழுந்துப்பாங்க
ஆ
ஆ நானு சமையல் வேல பாத்துப்பே அவங்க பாட்டி வந்து அவள குளிக்க வைக்கிறது டிரஸ் போடுறது அவங்க பாட்டி பாத்துப்பாங்க நானு சாப்பாடுல்லா செஞ்சுட் ஆ கேரி வே கேரில பேக் பண்றதுக்கு எனக்கு டைம் சரியா போயிடு அவங்க பாட்டி குளிக்க வச்சு ரெடி பண்ண தலல்லா நாந்தா வாருவே குளிக்க வச்சி சாப்பாடு குடுத்துடுவாங்க அவுங்க பாட்டி ம்
பாட்டி இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சோ ஈஸியா இருக்கு இல்லையா
ஆமா இப்ப கொஞ்சோ வெளிய போயிருக்காங்க அவங்க பாட்டி ஒரு நாலு நாள் ஆச்சி அதனால கொஞ்சோ கஷ்டமா தெரியுது எப் டிஃபன் செய்வே அப்பறோ சாப்பாடு செய்வே இப்போ அவங்க இல்லாத னால ரெண்டு செஞ்சா டைம் ஆயிடுன்னு சொல்லிட்டு சாப்பாடே சேத்து செஞ்சிர்றது ரெண்டு வேளைக்கி காலேலைக்கு மதியத் துக்கு சேத்து ரெண்டு வேளை சாப்பாடு கொழம்பு வச்சிர்றது
ம் அதுனா கொஞ்சோ ஈஸியா இருக்கு இல்லையா
ஆமா இப்ப அவுங்க இருந்தாங்கன்னா இட்லியோ தோசையோ அதுக்கு ஒரு கொழம்பு சாப்பாடு சாப்பாட்டுக்கு ஒரு கொழம்பு இல்ல பொரியலு அப்டி செய்வே இப்ப இல்லாததுனால நானு அ ஒரே ச ஒரே ஐட்டமா செஞ்சு விட்டுலான்னு சொல்லிட்டு சாப்பாடு செஞ்சுட்டு கொழம்பு வெச்சுட்டு ஒரு பொரியல் பண்டா முடிஞ்சிடு அதுக்கப்றோ திரும்ப நானே குளிக்க வெச்சு ரெடி பண்ணனு
ஆ
அதா டைம் செரியாயி எயிட் தேர்ட்டிக்கு வரும் வேனு
ஆ
அதுல ஏத்தி விட்டா அத ஆனா ப பரவால்ல ஏதோ கொஞ்சோ எழுதுற்துக்கு
ஆ
ஹோம் ஒர்க் எழுத வெக்கிறதுக்குள்ளோ கத்தி கத்தி கத்தி நம்ம எனக்கு டென்ஷன் ஆகி போது
என்ன படிக்கிறாங்க
ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தா
அதனால தா உங்களுக்கு அந்த கஷ்ட
ம் ஆமா ஹோம் ஒர்க் எழுதுறது ஆ ஒரு எழுத்து எழுதுறா ஆ இந்த பக்கோ அந்த பக்கோ பாக்குறா ஒரு ரெண்டு மூணு மணி நேரோ விட்டா கூடோ எழுதுவா கொஞ்சோ நம்போ கொஞ்சோ அடிச்சி இது பண்ணா அதுக்கப்றம் தா நம்ம அந்த வழி